லவ்
ஆஹ் கேக்குதாடா
ஆஹ் கேக்குதுக்கா அக்கா நீங்க சொன்ன மாரி பிரியாணி பண்டே ஆனா ஒரு தப்பு பண்டக்கா தண்ணி வந்து நீங்க சொன்னது வெச்சே ஆனா நீங்க தம் அது நா து கொஞ்ச தொறந்து தொறந்து பாத்தனா லைட்டா கொல கொலனு ஆன மாரி இருக்கு கா டேஸ்ட்டு கூட ஆமா லைட்டா செரி கொஞ் ஞ்ச ஆர விட்டா செரியாயிடுலக்கா ஃபேன் காத்துல
ஆமாடா நீ தம் போட்டல்ல மேல போட்டுவுட்டல்ல
ட்டே போட்டே
கொஞ்ச நேர கலையும் போது இதுவாயிருடா அது சீக்கிர ட்ரை ஆயிரு ப்ராப்ளம் இல்ல ஓகேவா ஆமா ஆஹ் போட்டுட் நம் முன்னாடி போட்லேன் நீ
நீங்க சொன்னமாரி சிக்கன்ல போட்டுட்டே
ஓகே ஓகே ஒனக்கு வேணுனா கார்னிஷிங் பண்றதா இருந்தாலு லாஸ்ட்டு கூட நீ மெ எறக்கும்போது கூட கொஞ்ச மேல கொஞ்ச தூவி போட்டுக்கோ ஒரு ப்ராப்ளம் இல்ல
ஆஹ் ஓகே அதா இல்ல நா பண்றப்ப பச்ச ஸ்மெல்னு வந்துரப் போது அப்டி சொ
ஆமா மோஸ்ட்லி போட மாட்டாங்க ஒனக்கு வேண்னா போட் ஆஹ் நெய் சேர் த்துக்லா வேணுனா ஓகேவா
ஆஹ் சேரிக்கா
லாஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது வேண்ணா கொஞ்ச மேல லைட்டா ஒரு ஸ்பூன் நெய்யு அப்டியே சேத்துட்டு நம்ம அப்டி கொஞ்ச கெளறி விட்டு எடுத்தனா அந்த ஸ்மெல் அப்டியே இருக்கு ஓகேவா அதனால அது வேணுனா சேத்துக்லா ப்ராப்ளம் இல்ல உம்
ஆஹ் பக்காக்கா பண்ணி வச்சிருக்கே அதுதா அப்போ இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இல்லனா க்ரேவி பண்ண நல்லா இருக்குமாக்கா
ஆமாடா சிக்ஸ்டி ஃபைல க்ரேவி பண்லா சிக்ஸ்ட்டி ஃபை வந்து வந்து பாத்தா சின்ன சின்தா கட் பண்ணிக்கோ சிக்கன் பீஸ
ஓ செ போன் லெஸ் தானக்கா வாங்கணு
ஆமாடா கொஞ்சொ போன் லெஸ்ஸாவே எடுத்துக்கோ ஏன்னா அப்பதா கொஞ்சொ அந்தா அந்த மசாலாஸ்லா அதுல இது ஆவு ஓகேவா நம்ம ம இது பண்ணம் போது அது செட்டாவு இல்னா வந்து இது ஆவாது பிடிக்காது போன் இந்த்ச்சுனா பிடிக்காது அவ்ளோ மாசாலாஸ்லா
ஓகேக்கா ஓகேக்கா அப்போ அ க்ரேவீனா எப்டிக்கா செய்றது
க்ரேவி வந்து பாத்தன்னா வெங்காயொ தக்காளி அத வசக்கிட்டு வந்து அதா கொஞ்சொ கடுகு ஆ ஃபஸ்ட்டு எண்ண ஊத்திட்டு கடாய்ல எண்ண ஊத்திட்டு கடுக் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயந் தக்காளி ப பச்ச மொளகா இருக்குல்ல ரெண்டு மூணு கீறி போட்டுக்கோ அதையும் போட்டுட்டு வெங்காய தக்காளி இது வந்து கொஞ்சொ கம்மியாவே போட் தக்காளில்லா வந்து ஓகேவா ஒனக்கு எவ்ளோ கே ஜி எடுத்தியோ அதுக்கேத்த மாரி போட்டுக்கோ
ஒரு பத்து பேருக்கு ஒரு ஒரு ஒன்ற கிலோ செஞ்சா நல்லா இருக்கு மாக்கா சிக்கன் ஏன்னா பிரியாணிலயு பீஸ் இருக்கு
ஆமா ஆமா ஒரு கிலோ கூட தாராளந்தான்டா ஒன்னுல இருந்து ஒன்ற நீ சொன்ன மா ஒன்ற கூட பண்ணிக்கோ ப்ராப்ளம் இல்ல அது வந்து நீ அதே மாரி அதே மாதிரி சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிரு வச்சிட்டு வந்து இந்த மாதிரி வெங்காயோ தக்காளி போட்டு ஒன்ற கிலோன்னா சொல்லும் போது ஒரு ஒரு அரை கிலோ ஒரு முக்கால் கிலோ வெங்காயோ போடலா சரியா போட்டுட்டு அப்பறோ ஒரு கால் கிலோ தக்காளி அத போட்டு ரெண்டு நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோ ரெண்டு டீஸ் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்பறோ இந்த சிக்கன் இருக்குல்ல சிக்கன வந்து அதுல போட்டுட்டு போட்டுட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சிரு நல்லா கொஞ்சோ நல்லா வேகட் டு கொஞ்சோ நல்லா வெந்ததுக்கு அப் அப்பறோ வந்து என்ன பண்றன்னா மசாலாஸ்ல்லா சேத்துரு கரம் மசாலா அப்பறோ வந்து சிக்கன் மசாலா இருந்தா சிக்கன் மசாலா போட்டுக்கோ போட்டுட்டு அதுக்கப்பறோ வந்து தனியாத்தூள்ல்ல அது கொஞ்சோ போட்டுக்கோ காரம் பாத்துட்டு போடு காரம் வேணுன்னா கொஞ்சோ சி சில்லி இது போடு ஆ மெளகாத்தூள் அப்டி இல்லைன்னா அ தனியாதூளே போட்டுக்கோ போட்டுட்டு வந்து நல்லா கிளவி விட்டு கிளவி விட்டுட்டு உப்பு தேவைக்கு ஏத்த உப்பு போட்டுக்கோ லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டு இது ஊத்திக்கோ என்னது ஆ தயிர் சேத்துக்கோ சரியா சேரிக்கா இது எதுக்கு கேனா அப்ப கொஞ்சோ இந்தய சிக்கன் வந்து கொஞ்சோ சாஃப்ட்டா சாஃப்ட ஆகறதுக்காகனு ரொம்ப ஹார்டா ஆகாம இருக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டு சேத்துக்கு ரொம்ப சேக் ப, பழோ சேத்தா புளிப்புத்தன்ம வந்துரு சேத்துட்டு எல்லாமே பாத்துரு மசாலாஸ் நா பாக்கற எண்ண கொஞ்சோ தாராலமே ஊத்து அப்பதா அந்தலு கிரேவி வந்து கொஞ்சோ நல்லா அந்த டெக்ஸ்சர் அப்டே கொஞ்ச இதுவா இருக்கு
எண்ண பிரிஞ்சு வருன்றீங்களா
மாமாடா ஊத்திட்டு எல்லா போகவுட்டுட்டு மூடி வெச்சுரு மூடி உட்டுட் நல்லா அது மசாலாஸ்லா எறங்கட்டு எறங்கி ஒரு டென் ஒ டென் டூ பிப்டீன் மினிஸ் ஆகட்டு செரியா ஆனதுக்கப்பறோ என்ன பண்றன்னா உனக் எதாவது சேக்கற அந்த லாஸ்ட் கொஞ்ச பெப்பர்த்தூள் வந்து லாஸ்ட்ல கொஞ்சோ ஆட் பண்ணிக்கோ அந்த கிரேவி அந்த இது நண்டுது அப்புறம் கொஞ்சம் செட்டில் இத ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு அப்பறம் கொத்தமல்லி தாள் இருக்குயில்ல அத போட்டுக்கோ அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோ போட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிட்டு டேஸ்ட் பாரு கரெக்டாக இருக்கும் உப்பு அதுக்கு பார்த்துக்கு உப்பு இடையில் பாத்துக்கோ வேணும்னா சே்த்துக்கோ இல்ல ஓகேன்னா அதோட விட்டு சரிய இவ்வளவுதான் இது பண்ணா கிரேவி கன்சிஸ்டன்சில அப்படியே வந்துடும்
ஓகே கால்ல நாளைக்கு மார்னிங் அப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா்த்தேன் தந்தூரி தான் பண்ணலான்னு பார்த்தேன் தந்தூரினா நான் எத்தனை பேருக்கு வாங்கி எவ்ளோ பீஸ் போட்டு அதை எவ்வளோ நான் மேக்னேட் பண்ணி அதை எப்ப கிரில் பண்ணி முடிக்கிறது
அது டைம் ஆயிரும்டா உன்க்
அதுதான் இதெல்லாம் கிரில் பண்ணில எல்ல முடிச்ச வைச்சிட்டு இருக்க முடியாது சரி ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் இல்லனா கிரேவி அப்புடின்னு சொல்லிட்டு பண்ணிலாம் ச் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பண்ணிருவேன் அந்த கிஸ்பியா என்ன கிஸ்பியா இல்ல அப்படி சொல்லிருவாங்களோ
ஆமாடா அது வந்து உனக்கு சூடா பொறிச் வைச்ச சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தா வந்துல கொஞ்சம் ஒரு மாி இதுவாயிரும் ஹார்ட் ஆயிரும் ஓகேவா அதனால வந்து அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் அது மட்டும் இல்ல எண்ணெயில போட்டு பெறிச்சி பெறிச்சி எடுத்துட்டு இருக்கும் அதுக்கே டைம் ஆகும் ஒரு கிலோ ஒன்றரை போட்டு முடிக்க அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும் என்ன வேற நிறைய கன்சப்ஷன் ஆகும் அதனால வந்து அது கொஞ்சம் ரிஸ்க ஃபேக்ட் இது போட்டுட்டு நீ வேணுமா இது கொஞ்சம் சேலட் இருக்குல்ல வச்சுக்கோ தக்காளி ரைத்தா வெங்காயம் தக்காளி அது போட்டு அது கொஞ்சம் தயிர் போட்டு அது பண்ணிப்போம் அப்போ இது போதும் வேணும்னா முட்டை வேன்ன பாயில் எக்ஸ் வந்து கொஞ்சம் முட்டை அவிச்ச முட்டை வச்சு போ அப்போ இது இவ்வளவு போதும் அதுவே வந்து தாராளமா இருக்கு கேவியாதான் இருக்கும்
ஆமா ந எக்குன்றதே மறந்துட்டேன் சரி ஓகே அப்படி பிரியாணி கிரேவி இல்ல சீஸ்ட்டிபை அது மட்டும் யோசிச்சேன் மறந்து எியும் மறந்துட்டே நீங்க சொல்லான் ஞாபகம்
ஆஹ் முக்கியமா அதுதான் எல்லாருக்கும் கேட்பாங்க முக்கியமா இதான் எல்லாருக்கும் முக்கியம்ஃஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பையன் எல்லா வந்து இல பிரியாணின்னா வந்து முட்டைய தான் தேடுவன் எங்க முட்டா இருக்கு முட்டா இருக்கு தான் பா
ஹ நான் அதுதான் யோ நான் போய் கேட்பன் நல்லா ம நல்லா இருக்கோ இல்லையோ நீங்க முதல்ல சாப்பிடணும் நல்லா இருந்தா வந்து மொய் கேப்பேன் நீங்க காசு குத்துருப்போங்க கஷ்டப்பட்டு செஞ்சு எ நல்லா இள சொல்றீங்கள காசு குத்துருப்போங்க அப்படின்னு சொல்லுவேன்
ஆமா ஆமா அது வந்துரும்ண்டா நீ கரெக்டா அது வந்து அதான் கொஞ்சம் உப்பு இது காரம் இதெல்லாம் மட்டும் நம்ம கரெக்டா பாாரத்து போத்துட்டோ தான்
அக்கா பிரியாணி இல ஒரு பிரியாணி இல்ல ஒரு டவுட் தனி மிளகா தூள் இந்த மிளகா தூளே போல கரெக்டா இருக்குமா காரம்
ஆஹ் அந்த பிரியாணி மசாலா பாக்கெட்டே போதும்ண்டா அதுலே எல்லாமே இருக்கும் சரியா ஏனா அதுக்கு பதில் ச்ச மொளகா வேற போட்ருக்கோல்ல
ஆம ஆமா ஓகேக்கா ஓகேக்கா நா அதா யோ ம் அதுதா யோஸ்ச்சே ஏரி என்ன மொளகா தூளே போல்ல நம்ப பச்ச மொளகா போட்டோம் பிரியாணி மசாலா நீங்க சொன்ன மாரி ஒரு பேக்கெட் ஃபுல்லா போட்டுட்டே
ஆமாடா ஏனா வந்து நாங்க எல்லா வந்து போடும்ப வெரி பிரியாணி மசாங்களே எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே இருக்கூ ஓகேவா
எந்த பிராண்டு இப்போ எ எக் கடையில என்னப் பிராண்ட் விக்குதோ அது நல்லாதானக்காருக்கூ
நல்லா தாண்டா இருக்கூ எல்லா பிராண்ட்மே நல்லாதா இருக்கூ ஃபேமஸா இருக்க பிராண்ட் பாத்து கேட்டு வாங்கிக்கோ செரியா
ஆ ஓகே கேக்கா ஓகேக்கா அந்த ஃபிளேவர் ஃபுல்லா எது கரெக்டா இருக்குமோ அத நம்ம கேட்டு வாங்கிக்
ம் அதுக்கேத்தமா வாங்கிக்கோ அது நூறு கிராம் பேக்கெட் தா இருக்கு நூறு கிராம் பேக் கெட்டு தா இருக்கு நூத் அதுக்குவு கீழ இருக்காது அதுக்கு மேலயு இருக்கா நூறு கிராம் பேக்கெட் கேட்டு வாங்கிக்கோ இப்ப ஒனக்கு வந்து பாத்தா ரெண்டு கிலோனா செய்றதன்ன ஒரு ரெண்டு பேக்கெட் வேணுன் நெனைக்கிறே ஓகேவா அப்ப நீ ஸ் சொன்னமா காரொ கரெக்ட்டா இருக்கு உம்
ஓ அதுதா நா உங்ககிட்ட யோசிச்சே நம்மம் ப மொளகாத்தூளே போட்லியே ஏ நம்ப நம்ப வீட்ல செய்யம் போது நா பாத்திருக்கே தனி மொளகாத்தூள் வாங்கிட்டு வா நான் இந்த வாங்கிட்டு வர வேல எல்லா பாப்பே அப்ப தனி மொளகாத்தூள் அப்டி சொல்லுவாங்க சேரி அப்டி சொல்ட்டு யோஸ்சிட்டே இருந்தே அதுதா உங்க கிட்ட கேக்குணுன் நெனைச்சே மறந்து போய்ட்டே நானே
அ நாங்க வந்து மோஸ்ட்லி இது சேக்க மாட்டோ அதா சொன்னல்ல இதுலே வந்துருதுனால பச்ச மொளகாவு சேக்கர்னால காரத்தன்மருக்கு வேணுனா பச்ச மொளகாமை இன்க்கிரீஸ் பண்ணிக்லா அத இன்கிரீஸ் பண்ணிட்டு அப்புறோ உனக் கார அதிகமா வேணுன்னா அத இன்கிரீஸ் பண்ணிக்கு அதுக் கப்ற இது வந்து ரெண்டு பேக்கெட் போது ஒரு கிலோவுக்கு ஒரு பேக்கெட் தா போடுவாங்க அதுல மெ மென்ஷன் பண்ணிருப்பாங்க பேக்ல நீ பாத்தா தெரியு ஒரு கிலோக்கு வந்து இவ்ளோ போடுங்க இந்த ந்த ஒந் இந்த குவான்டிட்டி போடுங்க அப்டின் சொல்ட்டு அப்ப நீ அதுக்கேத்த மாதி அவுங்க சொன்ன மாதிரி நீ அந்த குவான்டிட்டிய வந்து நீ எவ்ளோன் பாத்து நீ அதுக்கேத்த மா வாங்கிட்டேனா அத கொட் நம் அதுலிமே எல்லாம வந்துரு ஆனா நம்ம எஸ்ட்ரா எவியா இருக்கு தெரியுமா அந்த ஸ்மெல்லு ஃபிளேவர்ல்லா
ஓ அத பட்ட லவங்க ஸ்மெல் கூடொ சோ ஆமா ரொம்ப அந்த ஸ்மெல் வந்துருது து அப்டின்னு இருப்பாங்க அந்த சட்டில்னஸ் இருக்காது
அதுதா அதுதா அதுனால வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம கொஞ்சோ இதுவா இருந்தாலே கரெக்ட்டா இருக்கு அதுக்கு சாப்பிறவங்களுக்கு வந்து தெகட்டவு செய்யாது
புரிதுக்கா
அது மட்டு இது நீ கொஞ்சோ கார கம்மியா இருந்தாலு நீ வந்து கிரேவி வெக்கிற பாத்தியா அதுல வந்து நீ ப் பெப்பர் இதெல்லா சேக்கற அதெல மெளகாப்படிலா சேக்கற பா தியா அப்ப வந்து அதுல கொஞ்சோ டின் போட்டுட்டோன்னா அப்ப வந்து அ இதுல வந்து நம்ம அவுங்க சாப்பிடும்போ ஊத்தி சாப்படும் போது கொஞ்சோ அந்த டேஸ்ட் நல்லாருக்கு
ஆஹ் இது நீங் கரெக்டா இருக்கு அப்ப நா வந்து மிளகா தூள் நீங்க சொன்ன அளவே நா போட்டுக்கிறே நாதல்ல கேட்ட யோஸ்ச்சுட்டே தப்பா டக்குனு
ஆம்மா ஏனா வந்து பிரியாணி காரமா இருக்க கு காரமா இந்தா சாப்ட கொழம்பு கொஞ்ச காரமாருந்தா பரவால்ல மேச் ஆயிரு ஓகேவா அது எல்லா வந்து பேலன்ஸா போயிரு அதுனாலதா
ஓகேக்கா அப்ப நா வந்து சிக்கன் கூட நல்லா பிரியாணிக்கு ஏத்த மாரி பீஸ் வாங்கிக்கிறே கொஞ்சோ போன்லெஸ் வாங்கி கிரேவியு பண்ணிக்கிறே கொஞ்சோ போனு வாங்கி கிரேவி ப கரெக்டாருக்குல்லக்கா அ சிக்ஸ்டி ஃப் ஃபைனா நம்ப எல்லாமே போன்லெஸ் வாங்குணு ஃப்ரை பண்ணு ஆயிலு நி கணு
ஐயோ அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்டா அது வந்து ஃப்ரை பண்றது சரியாவல கொஞ்சோ தீஞ்சி போச்சுன்னா நொம்ப இதுவாயிரு அப்புற ஒருத்தருக்கு வந்து ஒரு மாரி குடுத்தோ ஒருத்தவங்களுக்கு இப்டி குடுத்தோ அப்டினு அது சைஸ்ஸ பாப்பாங்க அவுங்களுக்கு இந்த மாரி இத்தன பீஸ் குடுத்தீங்க எனக்கு இத்தன பீஸ் குடுத்தீங்க அப்டி இப்டின்னு வரு வேரியே ஷன்ஸ் இதுனா ப்ராப்ளம் இல்ல
இவ்ளோ இருக்காக்கா இதெல்லா நா வேணா நா மனு ஒதுங்கி டீசென்ட்டா இருந்தேங்க்கா வா கெட் டு கெதர் பண்லா ஃபங்க்ஷன் பண்லா குடும்பமா வாழலான்ட்டு கூப்ட்டு நல்லா பண்றாங்க
பரவால எப்பவு வராதில்லப்பா இதெல்லா எப்பயாது ஒருக்கதா அதனால அந்த டைம் வந்து ஓகே ரிமெம்பர் அனுப்பிச்சிட்டாரு கொல
ஆமாமா ஏனா நெறய பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு செட்ல அப்ப அவுங்க எல்லாமே மீட் பண்றது இந்த ஒரு ஈவென்ட் மட்டுந்தா அவுங்களுக்காக வர்றதுன்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா எனக்கு இப்ப மேரேஜ் ஆனதுக்கப்றோ என் ஃப்ரெண்டஸ்ஸெல்லா பாக்கவே முல்ல அத நெ ச்சும்போது நீங்க சொல்லும்போது என கே அது ரொம்ப இதுவா இருக்கு
புரிது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இப்ப இருக்கு எல்லாருக்கு இருக் குல்லக்கா
கண்டிப்பா கண்டிப்பா அதுல நம்ம பேச்சுலரா இருக்க வரைக்கு நமக்கு ஜாலி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்றோ அந்த இது அப்படல்லா நல்லா டைம் ஸ்பென்ட் பண்றது எல்லா நல்லா போகு மைண்ட் பீஸ் ஃபுல்லா இருக்கு ஒன்ஸ் ஃபேமிலி இதெல்லா வந்துட்டன்னா வ ந்து நம்ம லைஃப் டைம் வந்து டோட்டலா வந்து இதுவா
மாறி ட்டு மாறிரு புரிதுக்கா செரி நா எத்துட்டு போயிட்டு செஞ்சு குடுத்துட்டு ரெசிப்பி எப்டி இருக்குனு அவுங்களுக்கு கால் பண்ணி சொல்றே நீங்க சொன்ன மாதிரிதா செஞ்சிருக்கே சொல் கேப்பே கேரளா ஸ்டைல்ல பண்ணியிருக்கே அடி பொலி சொல்ணு அப்டின் சொல்
ஓகே கண்டிப்பானா கண்டிப்பா ஓ
ஆ தேங்க்ஸ்கா ரொம்ப செர் போயிட்டு வறேங்க்கா கூப்படுறங்க பாய் பாய்